ஹலோ
ஹலோ
சொல்லுத் தோழரே
ஏ சொல்றா மச்சா பத்து நிமிஷோ போறே வரியா
ஏ‌ அத பத்தி பேச கூடாதுடா கம்முனு இருடா சேரி என்ன என்ன ப்ரோ என்ன ப்ரோ பண்ற
நா வந்து தூங்கப்போறே
தூங்க போறீயா
அ துணிலா தொவைக்கனுடா மச்சா டே மச்சா ஒன்ட்ட ஒரு சட்ட குடுத்துவுட்டனே அந்த சட்ட எங்கடா
தெர்லடா சேர் பீரோல பீரோல இருக்கு ச சட்டதா குடுத்தன் நெனைக்கிறே
ஆமா ஒரு சட்ட இந்த அ இது பீச் கலர் ஒரு சட்ட குடுத்தல்ல ஆ சாண்டில் கலர் சர்ட்டு
ஆ பீரோல இருக்கு நாளைக்கு எட்த்துனு வரே
சேரி சேரி லீவு வேற முடியப் போது நெறையா வேலை இருந்தது
நேத்து காலேஜு போனியா
ஆமான்டா மூண் நாள் லீவ் போட்டல்ல ஏற்கனே
ஆ அது பத்து பேர்தா வந்தாங்களாமே காலேஜுக்கு
நல்லாதா இருந்துச்சு கொஞ்ச போரிங்கா இருந்துச்சு அதுதா அட்வான்ஸு போட்டு வந்தாச்சு மதியானமே கெளம்பிருக் க்லா வாணி வர்ல மதியானமே கெளம்பிருக்கலா
போயிட்டுவந்தனா
அது இன்னு வர்ல
அவ எங்க போயிட்டா
அவ அவ அரக்கோண போயிட்டா
ம் ம் சேரி சேரி என்னாவ என்ன பண்ற சாப்ட்டியா
இல்லடா
ஏண்டா இன்னா இன்னைக்கு சண்டே என்ன வெளிய சாப்டுவியா வீட்ல சாப்டுவியா
ம் வீட்லதா எதாவ்து தயிர ஊத்தி சாப்ட வேண்டியதே நீ என்ன சாப்ட்டியா இல்லயா கால்ல
அ இல்ல சென்னைலதா வீட்ல
கால்ல இன்னு சாப்புட்ல
கால்ல சிக்கன் கொழம்பு இட்லி
வாழ்றடா
ம் டேய் வீட்ல சண்டேனால செய்வாங் மத்யானோ எறா தொக்கு சிக்கன் கொழம்புதா
எப்பா இதான்டா வாழ்றது ஏனா ஃபிஷ்ஷு வேறையா
டேய் என்னாடா வாழ்றே நீ நீ நெனைச்சா டெய்லி ஃப்ரைட் ரைஸ் சாப்புட்லா
ஆ ஆ நெனச்சா ஃப்ரைட் ரைஸ் சாப்புட்ற காசு இருக்கா என்ன டெய்லியு ஒங்க அப்பா தராரு
ஏ பேச சாம அக்கௌண்ட் மாரி வெச்சிட்றா ஒரு கடைக்கு மாசோ இவ்ளோ குட்த்துர்றே நா எனக்கு டெய்லி சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் குட்த்துறேன்டா
ஆ டெய்லி ஃப்ரைட் ரைஸ் சாப்ட்டா ஒன்ன மாரி போயிட வேண்டியதா நானு
இல்ல பிரியாணி அந்த மாரி எதாவ்து சே எல்லாரு ச மீல்ஸு இல்ல மீல் அவ்ங்க ஏரியால மீல்ஸ்லா இல்லையா
மீல்ஸுதா நூறுவாடா
நான்வெஜ் மீல்ஸு வெஜ் மீல்ஸு அன்லிமிட்டடா
ஒரு வேளைக்கு நூறுவா ஆகு
அன்லிமிட்டடா சாப்பாடு இல்ல இவ்ளோதா லிமிட்டடா
அன்லிமிட்டட் தா மீல்ஸு
அன்லிமிட்டடா ம் என்னன தருவா
ரூல்ஸ்ல்லயா கறி கொழம்பு நான்வெஜ் தான்டா எல்லாமே தருவாங்க சாம்பரு கறி கொழம்புல இருந்தெல்லா
நல்லா இருக்குமா
ஆ நல்லா இருக்கு
எ இனினய் எங்க வெளியல போலியா ஆஸ்ட பசங்களோட எல்லா போயிட்டாங்களாடா ரூம்ல இருந்தவங்க
ஆமா மொத இருத்தவங்கலா போய்ட்டாங்க
யார் யார் இக்கது
இப்ப நானே செஞ்சே ராஜனு மதனுதா அல்ல இன்னொத்த மொத்த ஒரு அஞ்சு பேரு இப்போ
அவ்வளத ஆக்காசு எழிலு எல்லா போயிட்டாங்க
ஆமா
அவங்களா என்ன பன்றாங்க
என்ன பண்றாங்கனா வீட்லதா அடுத் மேப்படிப் படிக்க போறாங்க
எல்லா படிக்க போறாங்களா
ம் எல்லாரு இல்ல அவங்க ரெண்டு பேரு ஆக்காஸ் சரிரா
இவ அரிஷு
அரிஷு இது பிஜி இது இப்ப கரசுல போட்டுட்டு வேலைக்கு போப்பான் நெனைக்கிறே
ஓ அப்டியா
ம் இது நேத்து ஜாலியா இருந்த போல லீவ் போட்டு போன் பேசிட்டு
ஆமான்டா ரெண்டு ரெண்டு பேருக்கிட்ட ஏ க அதெல்லா சொல்லுவனா இங்க அப்புற சொல்ற சரி
சாத்தியா முச் அப்ற என்னாச்சி
இன்னைங்கு பாத்தீயாடா போர்ச்சுகல் கொலம்பி மேச்சு
ஜெயிஸ்டாங்களா போர்ச்சுகல்லு
டேய் வேஸ்டுடா ஒரு கோல் கூட அடிக்களடா ட்ரா பண்ணி விட்டானுங்க டா மேட்ச ரெண்டு எலா ம் ஆமா ஆமா ப இப்ப பாரு இப்ப போர்ச்சுகல் ஃபுல்டஃப் மேட்சு பிரான்ஸ் ஓட ஆடுறாங்க அடுத்த மேட்சு ரௌண்ட் ஆப் தேடிடு
ம்
ஒரு பை ஒருத்த பிஃப்
ஆயிட்டரு
ஏ போர்ச்சுகல்ல நா போர்ச்சுகல் அவ்ளதா போழுது இப்ப அடுத்து அடுத்து நடக்குற எல்லா மேட்சு டஃப்பான மேட்ச்ரா
ம்
ம் ஆசைமென்ட் லா எழுதிட்டியா
அசைமண்டா என்னா அசைமண்ட் எழுதனு
எ ஐவிஎஸ் எதோ குத்துருந்தாங்களேடா
ஆர்டிபிஎம்எஸ்
ஆ
அது நேத்து உக்காந்து காலேஜ் எழுந்து குடுத்துட்டமே
ஆர் டி எம் எஸா அது என்ன அசைமென்றா
ஆர் டி பி எம் எஸ்ல குட்த்தானே அவே
அவ குட்த்தானா டி இன்னு கிளாஸ் இருக்கு வேற
நா இன்னு ஓ ஆர் எழுதணுன்டா ஓ ஆர் எழுதணு
ஆ ஓ ஆர் எழுதுனு தேவ்ல
போ ஆர் இன்னு ரெண்டு ரெண்டுமே அந்த எட்டுமே எட்டு பி டி எஃபு எழுதணும் வேறு
டேய் நாளனைக்கு டியூஸ்டே தான்டா இ நேத்தென டைம்டேபிள் போச்சு ஃபஸ்ட் ஆட்ரா டே ஆடர் ஒன்னா
தெர்ல என்னன்னு இல்ல ந அந்த பி டி எஃப் ரெண்டு பி டி எஃப் அனுப்ச்சேல்ல
ரெண்டுமே எழுதனு
ரெண்டுமே எட்டு பதினாறு ரெண்டுமே ட்யூஸ் டேக்குள்ள எழுதணுமா
ஏ ஆமா ஏ ஆனா டியூஸ்டே அது பீரியட் வராதுன் நெனைக்கிறே வெனஸ்டே தா வரு
டியூஸ்டே லபா நாளைக்கே செக் பண்றே நான்வனு வுட்டாவ
அப்டியா என்ன சொல்ட்டு போச்சா
ஆமா நா இப்போ உக்காந்து துணி தொவச்ட்டு ஓ ஆர் எழுதனு
ஆ நீதா துணி தொவப்பியாடா கைல
அம்மா இருந்தா வெரிக்குடா
ஆ ஹாஸ்டல் பய தனியா வந்து வாழ்றது கொஞ்சோ கஷ்டமா தா இருக்குல்ல வீட்லல்லா வாஷிங் மிஷின் ஓடுல
பஞ்ச பொழைப்பு பொழஞ்சிட்ருக்கோ இந்நாள் பஞ்ச பொழைப்பு
பஞ்சாப் போ என்ன தயிர் சாதமா
ம் ஆமா நல்லா சாப்பிட்லா இல்ல கால்ல சாப்பாடு எர தா மச்சா உங்க இதுல முஸ்லி இருக்குமா ஒ வீட்டு பக்கத்துல இங்க சூப்பர் மார்க்கெட்லா இருக்குமா இருக்காதா ஆ
ஏ
என்னடா ஏனா வாங்கிட்டு வாடா மொஸ்லி
சூப்பர் மார்க்கெட்ல தா இருக்கு
அதான்டா வாங்கி இங்க சூப்பர் மார்க்கெட் இருக்கான் தெர்ல போனா கூட வாங்கிட்டு வரலா கால்ல கால்ல சாப்ட்டு போறதுக்கு
ம் ஜிம்முக்குலா போறது இல்லையா
இல்ல போனு
ம் ம்
வே
எல்லாரு ஒடம்பு சரி இல்லாதுனால நடுல போறதுல்லா நா போனோ திருப்பி இந்த வாட்டி இதுல போய் சேந்தோ மாசன்ல எ ஃப்ரெண்டு சேத்துட்றே நா மூனாயிர் ரூவா கட்டு அஞ்சு மாசத்ல சேந்துரு சேந்துர்லா அப்
ம்
மூணாயிர் ரூவாய்கு அஞ்சு மாசோ குடுத்துறாங்கனா
மூணாயிர் ரூவாய் அஞ்சு மாசமா
ம்
அப்ப எவ்ளோ ஆ இல்ல தனி தனி கட்னா எவ்ள மந்து
தனி தனியா கட்னா ஒரு மாசத்தைக்கு மூணாயிரத்து ஐநூறு ரூபா கட்ணு
ஒரு மாசத்துக்கு மூவாயர் ரூவாவா
ஆமா ஸ்லாம்ல
எனடா சிப்பு ஒரு மாசத்து மூவாயிரம் ரூவாயா ஜிம்முக்கு கட்டுவாங்க
ஆமாடா டே அதெல்லா பெரிய ஜிம்முடா அந்த ஜிம் ஃபுல்லா வந்து என்ன தெரியுமா அங்க இது ஆமா அங்க என்னா தெரியுமா பேமசு நீ ஃபுல்லா ஹட்ராலிக் இருக்கா ஹட் ராலிக்கு ஒரு சைல்ல இருக்கு அதுக் மேல வந்து அத்தலெட்டி அத்தலெட்டிக்கா இருப்பாங்கல்ல பாக் சிங் பஞ்சிங்பேகு புல்லப்ஸ்சு அப்புறமா வந்து க்ர க்ரத் ஸ்மேட்லா போட்டு வச்சிருப்பா மேல அதுல வந்து ஃபுல்லா வந்து கார்டியு அந்த மாரி பண்ணுற மாரி இருக்கு கீழே வாங்கி ஓடுற மாரி இருக்கு அதுக்கப்புறமா இன்னோனொன்னு வந்து ஐஸ் பாத்து கோல் பாத்து அவனே குத்துருவா ஐஸ் பாத்துக்கு மட்டு ஐ கட்டி ஆஆ ஆமா ஐஸ் பாத்துக்கு வந்து ஐஸ் பாத் அதுக் வந்து அதுக்கு மட்டு ஐஸ் கட்டிக்கு மட்டு காஸ் தர மாரி இருக்கு அது ஒரு நூர் ரூபா எரநூறு ரூபா
ம்
அது தவிர கோ வாம்பாத்துல்லா வந்து நீ அவங்ளே குத்துருவாங்க ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வாம்மா ஆயிடும் வாம் எல்லாமே பண்ணிக்கலா அதுலயே
எங்குட்டு கண்டிச்சீங்க
ஏ வீட்டு பக்கதிலயே தாண்டா ஏ வீட்ல ஏ வீட்ல இருந்து ஒரு கிலோமீட்ரு நான் இப்டி நா ஏ வீடு இருக்கா
ம்
எ வீட்லந்து மெயின் ரோட் போறமா புது புதூர் தெரியுல்ல
ம்
அங்க இருக்கு
ஃ ளாம் பாத்துருக்க நெனைக்கிற
ம் ம் அங்கதா போனு நா எப் மே மாசமே போவேண்டியதுடா சேரி நடுவுல ஒருத்தனுக் ஒடம்பு சரியில்லாம ஆயிச்சா ச அத போவாம வுட்ட
என்னா பண்ணணு இல்ல அரிசிக்கு உளுந்து நா போட்ற வா
ம்
நீ சாப்டில்ல டா மஞ்ச மோஸ்லி
மோஸ்லி எல்லா சாப்புல்லடா ச நீ சா நீ சாப்ட போரியா மோஸ் இல்லடா அந்த இதுதான நல்லா இருக்கா
ம் நா ச எனக் புடிச்சிருக்கு அதனால சாப்புடுவ கால்ல கால்ல வெருசா பெருசா சாப்புடாம இருக்குது கா சாப்புட்டு போன பெஸ்ட் டு டா பால்ல ஊற வச்சுட்டு ஜீனியில்லாம எதுவு ஊத் இருக்க கூடாது ஜீனி போட கூடாது எதுவும் போடக்கூடாது அப்டியே சாப்பட்ணு
ஸ்வீட்டா இருக்காதா
ஆ ஏற்கனவே இதா தா அதுலயே எல்லா நட்ஸ்சு இருக்கு எல்லாமே இருக்கு ஓட்ஸ் மாரி தா இது கெலாக்ஸ் மாரிதா இருக்கு எக்ஸ்ட்ராவா நட்ஸ்ஸு இதெல்லா ஆடே ஆயிருக்க்கு அதுலயே கிஸ்மி இதெல்லா அதுல அப்டியே எடுத்து சாப்ட வேண்டிய தா ஏனா எனக்கு அந்த டேஸ்ட் ஆனா டெய்லி சாப்ட எனக் சலிச்சிரு வேணா வேற வழி இல்ல
ம் ம் அது நீ
ஃபஸ்ட்டு தடவ சாப்டம் போது ஒனக்கு ஒரு மாரி நல்லாருக்கு அதுக்கு வந்து ஒனக்கு டயட் டே இதுடா
மிக்ஸி இல்லல்ல
பழல்லா வயிறு அடங்காது சேக்ல்லா குடிச்சா ஒடம்பு தாண்டா ஏறு
ஏ சேக் இல்லடா ஜூஸ் மாரி கால்ல குடிச்சுட்டு நா எப்ப போ எனக்கு மைண்டு ச அப்செட் இருந்தாவே ஒரு போய்ட்டு ஒரு வாட்டர்மெலன் அ டெய்லி வாட்டர் மெலன் குடிபண்டா
ம்
அது குச்சாலே கொஞ்சோ ஃப்ரீ ஆய்ரு
ஆமா ஆமா வாட்டர் மெலன் வெயிலுக்கு நல்ல நேத்து மழ பே அங்குட்டு மழ பேஞ்சாடா
ஆ எங்க வீட்டான்டல்லா மழ பேஞ்சுருக்குடா ம் ச கட் பண்றியா நா போட்டா
ஆ நா இத கட் பண்ற டே இர்றா ஃபஸ்ட்டு நா முட்சுக்கிற டா
டே கட் செ கட் பண்ணு ப்ரோ ஆ